ஹலோ
அக்கா எப்டி இருக்கிங்க
ஆஹ் நல்லா இருக்கேன்டா நீ எப்டி இருக் க்க
நா நல்லா இருக்கேன் என்ன பண்றீங்க வேலை எல்லா முடி ம் முடிச்சிட்டீங்களா
ஆ முடிஞ்சதுடா இப் தம்பி எல்லா செரி இப்பதா கொஞ்ச நேரம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி தரலா அப்டின்ட்டு உக்காந்து சொல்லி தந்துட்டு இருக்கேன் ம் த தம்பி எப்டி இருக்கான்
தம்பி இப்ப பரவால்லகா அவன் மழ பெய்ஞ்சதுனால ரொம்ப ஜலதோஷம் புடிச்சிச்சு அவரு அதனால காலையிலந் ன்னோ அழுதுட்டே இருக்காங்க இப்பதா தூங்க வச்சிருக்கேன் ஆமா ஆ கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் இப்பதா தூங்க வச் ச்சிருக்காங்க ம் ஆ ரெண்டு மணி நேரோ தூங்குவானா இல்ல காலைல இருந்தே அப்டிதா ஏ ஆமா அடிக்கடிக்க டென் மினிட்ஸ் ஒன் டென் மினிட்ஸ் ஒன்ஸ் எழுந்துட்டே இருக்காங்க அ அது மூக் அடைக்குது போல அவ இருக்கு நல்லா நேத்தெல்லா வந்து எங்க ஊர்ல ஐஸ் கட்டி மழ பெஞ்சிச்சு அந்த ஐஸ் எல்லா எடுத்து எடுத்து கொழந்த விளையாடிட்டு இருந்தான் அதனால வந்து ஜலதோஷம் நல்லா புடிச்சு புது மழை காட்டியும் வேண்டானா கேக்கவே இல்ல ஆ வேண்டானா கேக்கவே இல்ல அவரு ஜாலியாருந்துச்சு அவுருக்கு இதெல்லா புதுஸ் தா இருக்கு அதனால ஜாலியா இருந்துச்சு நல்லா விளையாடிட்டு இருந்தாரு அவுரு
ஓ அதாதா எங்க ஊர்லயு மழதா நேத்தெல்லா ஆனா நல்ல மழ நா சாய்ந்தரோ அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சது வந்து நைட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வரைக்குமே நல்லா பேஞ்சிட்டே இருந்துது அ ரொம்ப மெத் அதுவா எப்பியு அப்டியே நல்லா பெய்ற மாரி பேஞ்சுட்டே இருந்துது நல்லா தண்ணி எறங்குற மாரி அ ரொம்ப அதிகமாவும் இல்லாம ரொம்ப கம்மியாவும் இல்லாம அப்டியே பேஞ்சுட்டே இருந்துது நல்லா இருந்துது நேத்து தூங்கறதுக்குமே நா நா
கொஞ்சோ சில் அ கொஞ்சோ குழு குழுன்னு இருந்துச்சு செஞ்சோ அப்டிதா இருந்துச்சுங்க இங்க ரொம்ப நேரோல்லா பெய்ல ஒரு ஒம்பொதர மணிக்குதா ஸ்டார்ட்டாச்சு அந்த கரெக்டா தூங்க போற நேரத்துல எல்லா பாத்துட்டாங்க ஐஸ் வருது அப்டின்னு சொல்லிட்டொன்னே ஜாலியா ஆயிடுச்சு இங்க பயங்கர வெயிலாருக்குங்ளா அத அதனால இந்த ஐஸ்லா வந்தோன அவுங்களுக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு போய் போயி அக் அ அக்காவு தம்பியு விளையாடிட்டு இருந்தாங்க இன்னிக்கி அவுங்களோ பரவால்ல இவுருக்கு தா இவுரு கொஞ்சோ வீக்குதா ஆமா
ஆமா இன்னு சின்ன வயசு சின்ன வயசிலயா அதனால நோய் எதிர்ப்பு சக் இதெல்லா கம்மியாதா இருக்கு அதனால சீக்கிரம் புடிச்சிருச்சுப் போல
ஆமா அவன் வந்து கொஞ்சோ ச நல்லா அ அதெல்லா தாங்கிப்பா இவன் வந்து அப்டி கடையாது லைட்டா கொஞ்சோ கிளைமேட் மாறுனாலுமே சின்ன பொளுதலெல்லா ரொம்ப மோசோ க்ளைமேட் மாறனாலுமே டக்குன்னு அவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு ஓட வேண்டியது தா இருக்கு அ இந்த கோவிட்டுக்கு அப்புறோ புறந்த எல்லா பசங்களுமே இப்புடிதா இல்லிங்ளா ரொம்ப காஃப் ரொம்ப அதிக் சும்மா ஆயிட்டு நெக் வைக்கணு நெக் வைக்கணு அப்டின்னு சொல்லிட்டு ஆஸ்பிட்டல் போனாலே காஃப் வந்தாலே நெக் வெடிச்சிடுங்க நெப் வெச்சிடுங்க
ஆமா இப்ப வந்து எல்லாரு அதுதா சொல்றாங்க இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போறதுக்கே எனக்கெல்லா பயமாருக்கு க்கு நா ரொம்ப நாள் கழிச்சு என் சின்ன பையன அ சின்ன பைய வந்து கொஞ்சோ பே எல்லாருமே ரெண்டு பேருமே பெருசாயிட்டாங்கல்ல அதனால ரொம்ப நாளாச்சு தூங்கலையா ஹாஸ் பிட்டல் கூட்டிட்டு போயி சளி காச்சல் அப்டின்னா நா வீட்ல இருக்க சிறப்பே குடுத்துருவே ச காச்சல்னா மட்டு சிரப்பு குடுக்க ரொம்ப முடியலனா சலிக்கு வந்து அப்படியே விட்டுருவாறு வேஸ் செரியாயிடு ஆனா ரெண்டு தரவ வந்து ரொம்ப மூக்கடச்சுகிட்டு தூங்கவே முடியாம சிரம பட் டா அப்டின் சொல்லிட்டுதா கூட்டிட் போனா அவுங்க உடனே வந்து நேத்து சொன்ன மாரி நிப்பு வெக்கணு அப்படின்னாங்க அப்புறோ செரிங்க செரிங்க சொல்லிட்டு நாங்க அப்படியே வெளியே வந்துட்டோகில நாங்க வெக்கில வீட்டுக்கு வந்து சும்மா ைஆ மஞ்சத்தூள் சுடு தண்ணில மஞ்சத்தூள் போட்டு ஆவி புடுச்சிட்டு விட்டுட்டோ சேரி கொஞ்சோ பெருசாயிட்டாங்கல்ல அவுங்ளு கே அவுங்க ஒடம்பே செரி பண்ணிக்கு நம்ம ஏ சும்மா வந்து மருந்து குடுத்துட்டே இருக்கணு அப்டின்னு சொல்லிட் டு விட்டுட்டோ அப்பறோ ஒரு ரெண்டு நாள் அவெ கொஞ்சோ சிரமம்பட்டா தா அப்றோ அப்டியே செரியாயிடுச்சு
ஓகே ஓகே இவ வந்து எப்படின்னா நல்லா இருப்பா ஜாலியா நல்லா விளையாடிட்டே இருப்பா டக்குன்னு எதுனா ஒண்ணு வந்துச்சுன்னா அப்டியே சோந்து படுத்துருவா ஓ இந்த பையனா இப்டி விளாடிட்டு இருந்தா அப்டின்ற மாரி இருக்குங்க அவெ வந்து இத்தனைக்கு அவங்க வந் இது தூ ம் அந்த கற்பூரவல்லி துளசி எல்லாமே அப்டியே சாப்டுவா அப்டியே வாஷ் பண்ணிட்டு அப்டியே சாப்டுவா இருந்தாலுமே அவனுக்கு இதெல்லா புடிச்சுரு
ஆமா இன்னு இன்னு கொஞ்சோ பெருசாகணு ஒரு ஏழு வயசு எட்டு வயசு ஆச்சுன்னா அவுங்க கொஞ்சோ அவுங்ளோட ஒடம்பு வந்து ரெடி ஆயிக்கு எல்லாத்தையு தாங்கற அளவுக்கு அவுங்களுக் கொஞ்சோ சத்தி வந்துரு அது வரைக்கு இப்டி அடிக்கடி கொஞ்சோ நம்ம பாத்துக்கிட்டே இரு நம்ம கண் கண்காணிப்லயே இருக்கற மாதிரி தா இருக்கு
ம் ஆமாங்கா அவ வந்து எப்டின்னா அவ அ எப்டி சொல்றது இதெல்லா சாப்ட மாட்டா இருந்தாலுமே இதெல்லா ச்சு மழையெல்லா பெய்ஞ்ச ஒண்ணு நெனஞ்சா கூட ஒண்ணு ஆகாதது ஆன எப்டியாச்சு ஒரு வாட் ஆமா சமாளிச்சுப்பா ஆனா எப்யாச்சு ஒரு வாட்டி படுத்தானா படுத்தே எடுத்துருவா ஒரு பத்து நாள் கிட்ட ஃபீவரு இந்த வாமிட்டிங் அதெல்லா கண்டிப்பா இருக்குங்க
ஓகே ஓகே ஆ சேரி அப்
கா
ஆ ப படிக்கறாங்க ஹ நல்லா ரொம்ப டாப்ர்ன்னு சொல்ல முடியாது
ம் ம் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே அவங்ளே வந்துருச்சுங்களா
ஹேண்ட் ரைட்டிங் பெரிய பையனுக்கு கொஞ்சோ இத தா இருக்கு நாங்க விட்டுட்டோம் சேரி இதுக்கு மேல மார்க் தா மாத்த முடியாது அவங்ளே நெனச்சுதா மாத்தணு ச்சு இந்த மாரி எழுதுன்னா நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி நம்ம மார்க் மாத்தனு இல்லயா நம்ம ஒரு ஸ்டேஜு போனதுக்குகப்பறோ அட இது இப்டி எழுத னா நல்லா இருக்காது அப்டி
ஆமா ச்சு நம்மளே புரிஞ்சுப்போ இல்லைங்களா அப்போ ஆஹ் இப்படி எழுதா நம்மளுக்கு மார்க் போடுவ ப்பாங்க அதல்லா சொல்லிட்டு ஆனா பசங்கனாலே கஷ்டம் இல்லைங்களா உக்கார வச்சு படிக்கி வைக்கறது
இப்படி பண்ணா இப்படி பண்ணு சொன்னா அவங்களுக்கு அதெல்லா புடிக்க மாட்டீங்கிறது அவங்களுக்கு தேவை வந்து கான்செப்ட் அதுக் புரிஞ்சிருச்சா அவ்ளோதான் நம்ம அதான் வந்து மனப்பாடம் எல்லாம் பண்ண மாட்டேன் ஆஹ் அந்த நீட்டு இந்த கோடு இந்த லைன் அதெல்லா போட்டு அழகெல்லா பண்ண மாட்டேன் அதெல்லா சொன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப நாளா இந்த வேலை செய்யறதே பெருசு இதுல அழகுபடுத்த சொன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி கேட்பாங்க
ஆமா இன்னும் கொஞ்சோ இன்னும் கொஞ்சோ நல்லா தெரியணும் அப்பதான் நம்மளுக்கு மார்க் போடுவாங்க அப்படியெல்லா தெரியனும் அப்பதான் குழந்த வந்து நல்லா எழுதுவாங்க அஹ் அப்பதான் அவங்களுக்கும் வந்து நல்லா அழகா எழுதுனா தான் மார்க் போடுவாங்க அப்படின்னு தெரியும் நம்ம என்ன நான் வந்து நல்லா படிச்சு ஹலோ நம்ம என்ன ப்ரசன்ட் பண்றோமோ அதுதான் அதை வச்சுதானே மார்க் போடுவாங்க
ஆமா அது பொண்ணுங்களா இருந்தா சீக்கிரம் கத்துக்கறாங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க அட இப்படி அழகாய இதல்லா இது பண்ணா மேம் போட்டுருவாங்க அப்படின்னு ஆனா பசங்க வந்து அதுக்கெல்லா மயங்கறதே இல்ல ச்சு நான் எனக்கு வர்றதுதான் நான் செய்வேன் அடுத்து த்து உங்களுக்காக எல்லா செய்ய மாட்டே அப் அப்படிங்கிற மாரி மனநெலயிலேயே போயிறாங்க
ஆமா என்ன எங்கபா எங்க பாப்பா வந்து என்னன்னா இப்பல இருந்தே வந்து நல்லா அப்போ சின்ன பொழுதுல இருந்தே நா படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன பொழுதுல இருந்தே எல்லா புக்கும் எடுத்துட்டு வந்துரு ஆனாஸ இப் இப்போ எங்க குட்டி பையா இருக்கா அவுங்க புக் அ பாத்துனேருப்பா அம்மா இப்டி போறாங்களா அப்டி போற ளாங்களா ஒடனே கிழிச்சு போட்ருவே அதா எவ்ளோ அவன் வந்து எவ்ளோ பத் திரும்ப வச்சிருக்கான்ல எ அப்டி கிழிச்சு போட்டுருப்பான் எல்லாத்தையு கிழிச்சு போட்டிருவான் வாய்ஸுமே அப்புடிதா பண்ணுவா எல்லாத்தையு எல்லா டாய்ஸும் வாங்கி தந்தா கூட கொஞ்ச நேரோந்தா முடிச்சு போட்டுருவ அவன் எவ்ளோ பொருள பாரு ஆமா அவ எவ்ளோக்கு எவ்ளோவு பத்திரமா வச்சுக்கிறாலோ இவன் அவ்ளோக்கு அவ்ளோ ஒடச்சு போட்றதா அவன் வேலயே
ஆமா நானு பெரியவனுக்கு வாங்குனதெல்லா வச்சிருந்தே ஏன்னா அவன் ஒடக்கவே இல்ல அவன் ரொம்ப பத்தமா வச்சுருந்தா ரொம்ப பொறுமையாவு இருந்தா அத அப்டியே வச்சுருந்து இவனுக்கு குடுத்தா பாய் அடுத்த செகண்ட் ஒடச்சுருவா
ஆமா இவ வந்து சீக்கிரமா என்டர்டெயின் ஆக மாட்டான் ஒரு விஷயத்த நம்ம பண்ண சொன்னா ஒரு பத் அஞ்சு நிமிஷோ அப்டி போச்சுனாலும் பத்து நிமிஷோ ஆ அதுக்கு மேலெல்லா முடியாது தாக்கு புடிக்க முடியாது அவன ஒரு இடத் ஸ்ல ஒக்கார வெக்குறதுக்கு ஆனா அவ வந்து டிவி போட்டு கூட நம்ம எங்கல்லா போயி சொல்றது நா அந்த அளவுக்கு டிவி பாக்கமாட்ட ஆ அது மாரி கெ ரெண்டு பேரு ரெண்டு இது பட் பசங்கள வச்சு சமாளிக் எப்டி இப்பதா எங்களுக்குக்கு தெரியு சொல்லுவோ ரொம்ப கஷ் இப்ப மால வேல அது அப்டின்னு சொல்லிட்டு அவ் அவ்ளோ ஈஸியா மேனேஜ் பண்ணவும் முடியலங்க
ஆ ஆமா ஆமா ஆமா இப்ப நெறையா நம்ம பாத் குறோல பசங் சங்களோட அம்மான்னா இப்படி தா இருப்பாங்க பொண்ணுங்களோ ட அம்மான்னா நல்லா அழகா நீட்டா இருப்பாங்க ன் சொல்லிட்டு அந்த மாரி தா அது பாத் தா உண்மையாலே அ ப்டி தா இருக்கும் பொண்ணுக இப்டி பாத்தீன்னா ஏ என்னோடது கொளுந்தியான் சொல்வாங்கல்ல ஹஸ்பண்டோட அவங்க பொண்ணு அவங்களோட ரெண்டாவ் பொண்ணு என்னோட ஃபஸ்ட்டு பையனு ஒரே வயசு தா ஆனா அவ வந்து இப்ப எல்லாமே அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருவா
ஹெல்ப் பண்றா ஆஹ்
அஹ் கூட்றது மாப் போட்றது விளக்கி கழுவுறது தோச சு சுட்றது சுண்டல் கொழம்பு வைக்கிறது சப் சொல்றது பெரிய பொண்ணுக்கு பண்ற மாரி இப்பதா ஆக்சுவலா அவ எய்த்தே போக போறா ஆனா பெரிய பொண்ணுங்க செய்வாங்களே எல்லா
அஞ்சுவதே ஆனா அது மட்டு எங்க பாப்பா பண்ண மாட்டா இப் இப்போ வந்து சின்ன பொண்ணு பண்ணிந்தா இப்ப வந்து தண்ணி எடுத்துட்டு வானாக் கூட அம்மா நீயே போய் எடுத்துக்கோ அப்டின்னுப ஆனா இவ கொழந்த வந்து என்னமா ம்மா இருமா நா அவ சொல்ல வரல அவனுக்கு க்கு அம்மா எதுன்னு சொல்லிட்டு போய் அட்லீஸ்ட் ட்ரை ஆச்சு பண்ணுவாங்க தண்ணி எத்துட்டு வர்றதுக்கு பாட்டில் எங்கனா இருக் கண் பாப்பா பாட்டல் எங்கல்லா வெச்ச பாட்டலு தத் தருவாங்களா அஹ ஆரோ எட்டாவதுனால அவனுக்கு பாட்டலு இல்ல கிளாஸ் அது மாரி எடுத்துன்னு வந்துடு குடுத் த்ருவா அந்த விஷயத்துல அப்ப அதான் அப்பதான் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ற பாரு இதுக்காக தான் ஒரு பையன் இருக்கணும் அம்மாக்கு ஒண்ணுனா ஓடி வரா பாரு அப்பிடின்னு அதே வந்து அந்த விஷயத்த அவங்க அப்பா கேட்டா டக்குன்னு போய் செய்வா
உடனே செய்யறா
ஆமா உடனே செய்யறா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுனே இருப்பாங்க அப்பாவு பொண்ணு எப்பயுமே சண்டை போட்டுடே இருப்பாங்க இருந்தாலுமே ஆஹா இரண்டு பேராலயு அவ அவங்களட வி விட்டு இருக்க முடியாது
ஹம் அதா அதா அப்பா பொண்ணா அம்மா பைய அந்த பாசோ
ஆமா அக்கா நான் அப்பறமா பேசறேகா உங்ககிட்ட
ஆ செரி ஆ செரிடா ம் சரி பார் ம்
உம்